வணக்கம்
ம் வணக்கம் தோழி எப்டி இருக்கீங்க
ம் நல்லா இருக்கே நல்லா இருக்கீங்ளா
ஆமா நானு நல்லா இருக்கே என்ன மீன் வாங்கிட்டு வந்துட்டீங்ளா சமையல்
ஆ வந்தாச்சு வந்தாச்சு வாஷ் பண்ணிட்ருக்காங்க இங்க ம் ம் ம்
அது முடிஞ்சிச்னாலே வேல ஈஸியா முடிஞ்சிரு
ஆமா ஆமா கண்டிப் பா பசங்கல்லா வந்துட்டாங்ளோ வீட்ல
வீட்லதா இருக்காங்க அப்பருந்தே அவுங்கள வந்து ஒரு லிமிட் தாண்டி அதுக்குமேல அமைதியா வெக் கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டோ ஆனா இவ்வள் நேரோ அமைதியா இருந்ததே பெரிய விஷ்யோ
ஆமா ரெண்டு பேர் இருக்காங்க பரவால்ல இந்த சண்ட போட்டுக்கிட்டே இருப்பாங்ளே ரெண்டு பேர் இருந்தா அந்த மாரி
சி இல் அது எப்டினா கம்ப்ளைண்ட்டு வரு கம்ளைண்டு வந்துட்டு நா கம்ப்ளைண்டைக் வந்தா அவுங்க எ எதிர் பாக்கற்ன்னா ஒரு ஆள் கம்ளைண்ட் பண்ணுவா இன்னோரு ஆள காட்டி திட்டணுன் எதிர்பாப்பாங்க திட்டாட்டி அவ்வள தா ஒன்னு நடக்காது போல அப்டின்ட்டு அவுங்களே போய்ருவாங்
ஓ செரி செரி ஆனா அதா சொல்வாங்க ரெண்டு பேரு ஒரு வீட்ல இருந்தா
கம்ப்ளைண்ட் பண்றளவுக்கு அது ஒரு விஷயமாவே இருக்காது பாத்துருங்க நீங்க நீங்க நேத்து பண்ணக்கூடாதுன் சொன்னீங்ளா ஆனா அவ இன்னிக்கி பண்றா பாத்தீங்களா அப்டின் சொல்லி சொல்ல வருவா அப்டியா செரி ஒரு சில் நேர் திட்டீட்டேன்னா மனசு ஆறிரு திட்டாட்டி திரும்ப அவுங்க அப்பாட்ட போவா அப்பா இப்டி ஒரு விஷ்யோ நடந்ச்சு அப்பிடியா இதுல என்னடா இருக்கு ஏன்டா நீ போ இது பண்ட்டே இருக்க அப்டின் சொல்ட்டா போது அமைதியாய்ர்வா இன்னு என்னடா சொன்னாங்க ஒன்னுமே சொல்லல போடா அப்பிட்னா
ம் ம்
திட்டீட்டா கொஞ்ச மனசு ஆறிரு ஏன்டா அவ இவ்ளோ தூரோ போய் திட்ட மாட்றாங்களே அப்டின்ட்டு அதுல
ஆனா ஒரு வீட்ல வந்து ரெண்டு பசங்கள வெச்சிட்டு சமாளிக்கற்து அது ஆம்பள பிள்ளைங்கன்னம்போது சமாளிக்கிறது ரொம்பவே கஷ்டோ அதாவ்து இந்த பொம்ம வாங்கி குடுக்கற்துலிர்ந்து அவனுக்கு வாய்ங் குடுத்தே எனக்கு
அது வாங்கறதா அது வாங்குனா ஒடைக்குதா ஆமா இப்ப ரொம்ப நாளா கேப் விட்டு ட்டே நானு இப்ப வாங்கிட்டு வந்து நாளைக்கு கூட அந்த பொருள் இருக் மாட்டுது போனா ஆ ஒரு ஒரு டாய் தொட்டா ஆயர்ருபா கேக்கறாங்க இப்ப வெளில ஒரு இது போறோன்னா ஒரு டாய்
நீங்க இப்பப்ப ஒன்னு வாங்கி குடுத்து ரெண்டு பேரு வெச்சு விளாடுங்க
அது இல்லவே இல்ல ஆ ஆ அது நாங்க இல்ல இல்ல அது ஸ்டாட்டிங்ல குட்டி பிள்ளையா இருந்தப்ப தா அந்த பழக்கோ வந்து கொஞ்ச ஷேரிங் வரணுன்றக்காக பண்ணோ அதுக்கடுத்து இப்ப பெரிய பையன் ஆயாச்சே இப்ப எப்டி ஷேரிங்குள்ள வருவாங்க ஆளு அதா நாங்க எப்டி வாங்குவோன்னா ஒரே பொருள் ரெண்டு வாங்க மாட்டோ ரெண்டுது வேற வேற வாங்கி கிடுவோ இது நீ கொஞ்ச நேரோ நீ விளாண்டுக்கோ இது நீ கொஞ்ச நேரோ விளாண்டுக்கோ அந்த மாதிரி மொதோ தா எது வாங்குனாலு அந்த மாரி வாங்கிகிட்ருந்தோ சின்ன பிள்ளையா இருந்த மோது நம்ம சொல்லி புரிய வெக்க முடியாது அந்த அந்த டயத்துல இப்ப வந்து ரெண்டு வாங்கிருவோ இது ஒன்னு அது ஒன்னு ரெண்டுமே சேத்து தனி தனியா வ வெளாண்டுக்கலா ரெண்டு பொருள் ரெண்டு பேர் விளாண்ட மாரி இருக்கு இப்ப எப்பிட்னா இந்த செஸ்சு இந்த மாதிரி இதுல கொஞ்ச கான்சன்ரேட் பண்ண ஆரம்பிச்சாச்சி இந்த மாரி உக்கார வெச் சு இது பேசாம நீ ரெண்டு பேரு விளாடு செஸ் விளாடுன்ட்ட ஆ கிளாஸ் அனுப்பி விட்ருந்தோ நாங்க அங்க போனதுக்கப்பறோ நீ பாட்டுக்க செஸ் விளாடு சொல்ட்டு உக்கார வெச்சர்றது
பரவால்ல ரெண்டு பேர் இருக்கற்துனால விளாட்றதுக் ஆள் இருக்கு ரெண்டு பேரு சேந்து விளாடுவாங்க ஆ டைம் அதுல உக்காந்தா போறது தெரியாது
போறதே தெரியாது எனக்கு செஸ்ஸே தெரியாது எனக்கு இவிங்க தா சொல்லி் குடுத்தது செஸ் போய்ட்டு எனக்கு செஸ்லா தெரியாது மூவ் பண்றது மட்டு தா தெரியு இவுங்கதா அவங்க சார் ட்ரிக்ஸ் சொல்லி குடுத்தாரு இந்த ட்ரிக் சொல்லி குடுத்தாரு இந்த இந்த ட்ரிக் சொல்லி குடுத்தாரு அப்டின்டு சொல்லிட்டு
ஆ செஸு கிளாஸ் மட்டு தா போறாங்களா வேற எதுக்காவது போறாங்களா
அது நிறையாது சேத்தோ அனா வந்து நடுல இப்ப எங்க அப்பா ஹாஸ்பிட்டல் போனனால எல்லாமே சேந்து பாக்க முடில இவங்களு டைம் கொண்டு போய் விட்டுட்டு அந்தது பண்ண முடியல இப்போ நடுவில நாங்க டேபிள் டென்னிஸ் சிலம்பம் இது மூணு க்ளாஸ் சேத்து விட்ருந்தோ இப்ப என்னன்னா டைமிங் சுத்தமா செட் ஆகல அதுக்கடுத்து ஏன்னா கூப்ட போறது விட வரது இப்டி ஒரு ஆள் இருக்க வேண்டியது இருக்கு
ஆமா
அதுவு இல்லாம இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் வந்து பஸ்ல போறாங்க ரொம்ப வேகமா போயிருவாங்க காலைல எட்டு மணிக்கு வீட்டு விட்டு போயிருவாங்க அவர் வந்து என்ன சொல்லுவாருனா டேபிள் டென்னிஸ் வந்து அவர் என்ன சொல்லுவார்னா வேமா வரனு சொல்லிருவார் காலையில அதிகாலையதா வரணு இல்ல இல்ல நாங்க வெளியில சேத்து விடுறோ சென்டர்ல ஸ்கூல் என்ன இந்த ஸ்கூல் வந்து இப்ப புதுசா ஒரு ஸ்கூல் சேத்துருக்கோ இங்கன்ன என்னென்ன இருக்கு இன்னு ஒன்னு ஒன்னு தெரியல கிளாஸ் இன்னு ஸ்டார்ட் பண்ண மாரியு தெரியல எங்களுக்கு வந்து இங்க டைமிங் வந்து இப்ப அவர்ட்ட போனனா டேபிள்டென்னிஸ்னா அவர் வந்து காலையில வரனுன்ராறு எந்திரிச்ச ஒடனே அங்க போயிரனு அங்க முடிஸ்ட்டு வந்து குளிச்சு கிளம்புற மாரி இருக்கணுன்ட்டு வேமா ஆறு மணிக்குலா வரணுன்றாரு
பசங்க எழுந்து போறாங்களா அந்த டைமுக்கு
இல்ல அதனால நாங்க அங்க போக அனுப்ப முடியல ஏனா ஆறு மணிக்கு அவங்கள அனுப்பிட்டு இவுங்க போயிட்டு வந்து ரொம்ப கஷ்டோ ஏன்னா இப்ப ஆறேகாளுக்கு அவங்க எழுப்புனா தா அவங்க அந்த எட்டு மணிக்கு பஸ்ஸ பிடிச்சு ஸ்கூல் போ முடியு
ஆ
அதனால இது அனுப்ப முடியாது சிலம்பம் ஈவினிங்கு இவிங்க ஸ்கூல்கு இல்ல நா அதுக்குதா இப்போ ஒரு ஐடியா பண்ணிட்டோ இந்த முஸ்லீம் சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு அமேசான்ல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க அமேசான்ல வாங்குங்க பாத்துருப்பீங்கல்ல எல்லா நட்ஸு ஃப்ரூட்ஸு அதுதா காலையில ஒரு பவுல் அது வந்து சாட்ஜிபிட்டில தா எடுத்தோ அது வந்து ஃபார்டி கிராம் குடுக்கணுமா ஒரு ஆளுக்கு வந்து ஃபாட்டி கிராம் குடுக்கலா காலையில நா வெயிட் மிஷின் வச்சிருப்போமா கிச்சன்ல அதுல எடுத்து ஒரு முப்பத்தி ஆறு கிராம்ல இருந்து நாப்பது கிராம் வச்சுட்டு டெய்லியு கால்ல போகும்போது ஆளுக்கு ஒரு டம்ளர் பால் அவ்வளோதா வயிர் ஃபுல்
அவ்ளதா ஏன்னா எனக்கு இந்த காலையில வந்து இவ்ள சாப் ப்பிட மாட்டேங்கிறா ஒரு நாள் கூட எதுவுமே கிடையாது ரொம்ப கஷ்டமா இருக்கு
விரும்பி சாப்பிடறத குடுத்தாலே கால்ல சாப்பிட மாட்றாங்க நீங்க இந்த மாரி ட்ரை பண்ணுங்க பாப்பா குடுத் த்துருக்கீங்களா ஏற்கனே முஸ்லீ
ஹ முஸ்ட்லி லா குடுத்ததில்ல அவ கால்ல போகும்போது நா எதா
இல்ல நீங்க இது வந்து நீங்க குடுத்து பாருங்க ஏன்னா இது வந்து கொஞ்சோ கிறிஸ்ப்பியா இருக்கு சாப்பிட நல்லா இருக்கு ஏன்னா இது ஒண்ணுதா காலையில சாப்பிட்றாங்க வேற எதுவுமே உண்மையிலே எ துமே சாப்பிட வைக்க முடியல தோசை ரொம்ப பிடிக்கு கிறிஸ்பியா சுட்டு தரண்டா முறுக்கு தோசை இவங்க வச்ச பேரு அது செஞ்சா கூட ஐய்யயோ தோசையா அப்டி சொல்லி என்ன கேட்டாலு பயப்பட்றாங்க சுண்டல் நல்லா சாப்ட்டாங்க சுண்டல பாத்தாலு இப்ப என்ன ஏன்னா என்னால ஃபோர்ஸ் பண்ண முடியல ஏன்னா பாவமா இருக்கு காலையில அவங்க சாப்ட உக்கார டைம் ஏழ்ரை மணி காலையில பாவமா ஏன்னா நம்மளா இருந்தாலுமே காலேஜ் எல்லா போகும்போது வேமா போகும்போது எவ்ளோ கஷ்டமா இருக்கு அப்ப அப்படிதான அவனுக்கு இருக்கு அப்படின் சொல்லிட்டு ஃபோர்ஸ் பண்றதுல்ல அதனால இப்ப முஸ்லி தா பாத்து வாங்கிட்டோ
செரி செரி ஏனா ம் பாப்பா பாத்தீங்கன் வெச்சுக்கோங்களேன் நா முன்னாடி அங்க இருந்தப்போ வேற மாரி இருக்கு டைமிங் இப்ப இங்கன்னா ஏழ்ர மணிக்கு அவளுக்கு வந்து வண்டி வந்துரு ஏழ்ர மணிக்குனா அவ காலையில ஆறு ஆமா ஏழு மணிக்கெல்லா அவ சாப் பண்ணு ஏழு மணிக்கு சாப்பறதுக்கு நா என்னதா செஞ்சு வெச்சாலு அவ
நீங்க இது ட்ரை பண்ணுங்க இது நீங்க இன்ன வேணா நீங்க இது பாத்துகோங்க ஹெல்து ஃபெனிபிட் கூட பாருங்க அவ்ளோ நல்லாதா இருக்கு எல்லாமே டேஸ்டு நல்லாருக்கு கு டீஸ்சலுக்கு ரொம்ப சூப்பரான இதுதா அதுல அதா போட்டிருக்கு பவரு பிரேக் ஃபாஸ்ட்னா பவர் பூஸ்டுன்தா போட்டிருக்கு அதுலயு
ம் கிட்ஸுக்கு குடுக்கலாமா
கிட்ஸ்க்கு குடுக்கலா ஆ ஆ இப் இவனு அதே ஆறு வைஸ்தான தம்பியு ஆறு வய்சுதா ஜூலை டுவெண்டி டூ வந்துச்சுனா ஆறு வய்சு கம்ப்ளீட் ஆகுது இவுங்களுக்கு காலில வந்து கால த பவர் பிரேக்ஃபாஸுன்தா போட்ருக்கு அதுலியே பேரு எ முன்னாடிதா இருக்கு அந்த டப் பாக்கெட் கூட
ம் ம் செரி செரி
மத்த டைம்லா கூட பரவால்ல நம்ம கால நேர்த்துலனா கஷ்டோ அதோட அவுங்ள எப்டி போர்ஸ் பண்றது பாவமா இருக்குல
அதுதா இப்ப காலையில அவ சாப்பிடாமதா போறா பாத்தீங்ன்னா அர இட்லி சாப்பிடுவா இல்லன்னா ஒரு ஒரு நாள் செரி ஒரு பால் மட்டுமாது குடிச்சிட்டு போ அப்படின்னு குடுத்துட்றது ஆ
ஆனா நீங்க அமேசான்ல வாங்கது அமேசான் ப்ளிப்காட் ரெண்டயிமே கம்பேர் பண்ணி வாங்குங்க நா ஃபஸ்ட்டு இன்ஸ்டமாட்ல போட்டுட்டோ அதாது அமேசான விட டபிள் மடங்கிருக்கு இன்ஸ்டாமாட்ல நாங்க அப்டிதா இங்க தெரியாம வாங்கிட்டோ ரொம்ப ரேட் அதிகமா இருந்துச்சு அமேசான்ல்ல போடும்போது த்ரீ ஃபிஃப்டி ஒரு ஒரிது வந்து ஃபோர் ஃபிஃப் இருந்துச்சு ஆனா அதுவே நாங்க இன்ஸ்டாமாட்ல போடும்போது செவன் ஃபிஃப்டி ஒன்னு நைன் ஹண்ட்ரட்ருந்துச்சு
இல்ல இப்போ டெய்லியுமே அதே சாப்டுட்டு போறாங்களா ஆ
மத்த எல்லாத்த பாத்தாலு ஓட்றாங்க
இப்பிடி டெய்லி வந்து அதே குடுக்குறது அப்படின்ற மாரி இரு
ஓ செ இல்ல நீங்க எதுமே சாப்பிட மாட்டறாங்கன் சொல்றீங்கள அது க்காக நா சொல்றே இது வந்து கொஞ்சோ கிட்ஸ்க்கு ஏத்த மாரி கொஞ்சோ இது வந்து கொஞ்சோ க்ரிஸ்பியாவு இருக்கு அதுல உள்ள ஃபுல்லா நட்ஸுதா இருக்கு பாதாமு கொஞ்சோ ஃப்ரூட்ஸ் இது பண்ணியிருப்பாங்க அதனால கொஞ்சோ அவுங்களுக்கு சாப்பிறதுக்கு கொஞ்சோ பிடிக்கு அதோட அது கொஞ்சோ ஹெல்தியாவு போயிடுதில்ல அவுங்க காலையில மட்டுல்ல ஸ் கூல் விட்டு ஈவினிங் வந்தோனே எனக்கு ஹெல்தி ஸ்நாக்ஸ் இல்லயா அந்த ஹெல்தி சாக்ஸ்கோஸ் இல்லயா அப்படின்தா உள்ளே வருவாங்க காலைல அதானே சாப் டெய்லி அதா சாப்பறாங்க ஆனா சாய்ந்தரோ வீட்டுக்குள்ள வரும்போது அதா கேப்பாங்க
சேரி நீங்க இந்த லிட்டில் ஜாய்ஸ்யோட இது ட்ரை பண்ணியிருக்கீங்க நீங்க
இல்லயே என்னது லிட்டில் ஜாய்ஸ்ல என்னதது ஆ
அ நியூட்ரிமிக்ஸ்னு ஒண்ணு அதுதா நா குடுத்துட்ருக்கே இப்ப காலையில அவளுக் கு எதாவ்து இப்ப எது சாப்பிட மாட்றானா குடுக்கறதுக்கு குடிச்சுட்டு போறது அ ஆ அது பால்ல மிக்ஸ் பண்ணி குடுக்குற மாரி இருக்கு அது பவுடரு சாக்லேட் பவ் அ சத் துமாவு பவுட்ரு மாரிதா ஆமாமா சத்து மாவு பவுடன் மாரி இருக்கு அத மட்டுந்தா இப்போ கால்ல குடுக்கறது ம்
முன்னாடி வந்து நா ஒன்னு வாங்குன குட்டி பையனா இருந்தப்போ தம்பி வந்து குட்டி பையனா இருந்தபோ அது எப்டி இருக்குனா சத் துமாவேதானன இந்த கவுர்மெண்ட்லெல்லா குடுப்பாங்கல்ல சத்தமாவுல வந்து இனிப்போட சேந்திருக்குமுல
ஆமா ஆமா
அந்த மாரி சத்தமாவ தா தேட்ற நீங்க அப்டி கெடச்சிச்சுன்னா கூட நீ ஒண்ணுல்ல சுடுதண்ணி மட்டுமே போட்டு மிக்ஸ் பண்ணி உருண்ட பிடிச்சு குடுக்லா டேஸ்ட்டு சூப்பரா இருக்கோ நா ஆனா கே தேட்ற எனக்கு கெடைக்கல இங்க
ம் ஹும் ம் ம் ஆனா குடுப்பாங்ளே அங்க சைட்லெல்லா குடுப்பாங்கல்ல கவர்மெண்ட் இதுல குடுப்பாங்கதா நெனைக்கிற இல்ல
நா குட்டி பையனா இருக்கும் போதே கெடைக்கலையா அந்தது எதுமே எல்லாமே அவுங்க நம்ம அமைதியாட்டோனா அவ்ளோதா அவுங்ளுக்கு ந நா வந்து வி வி டியோ ஏதோ ஒரு பிராண்ட்ல வாங்ணு வி வி டியோ வி வி எஸ் ஒ ஏதோ ஒன்னு வாங்னு குட்டி பையனா இருந்தப்போ அதுலே சுடுதண்ணி மட் போட்டு பால் மாரி குடுப்பே அது ரொம்ப டேஸ்ட்டாருக்கு இப்பனா எதுலேயுமே அந்த மாரி இல்ல பாத்தா அந்த மண்ணா மட்டு தா நிக்குது
மண்ண தா இருக்கோ ஆமா மண்ணா ஹெல்த் மிக்ஸ் மட்டுதா இருக்கு
ஆமா
பாக்கணு இவ்ளுக்கு ஏன்னா காலையில நேரத்துல டெய்லி சாப்டாம போறோம் நம்ம எ அந்த காலைல நேரத்துல காலைல வந்து பிரேக் ஃபாஸ்ட்டு செஞ்சுட்டு ட்டு மதிய சாப்பாடு லஞ்ன்சு கட்டிட்டு வாழப்பழோ சாப் சாப்டுவா ஆனா காலைலே அவ சாப்பறது கஷ்டமோ
ம் ஓ நா ஒரு சொன்னனே வாழப்பழம் பாலு முட்ட நா தா சொல்வ பாம்புக்கு பாலு முட்ட ஒரே ஒரு வாழப்பழம் இப்டிதா சொல்லி குடுப்பே காலைல ஆனா இப்போ இந்த ஏழ்ற ஏழு மணினு போது அந்த முத ஸ்கூல் போகுபோது பால் முட்டல்லா கரெக்டா இருந்துச்சு அவுங்களுக்கு இப்போ காலைல அது ஒரு மாதிரியா இருக்கு எடுத்த உடனே அவிச்ச முட்ட ஏழர மணிக்குனா
ஆமா ஆ நா கொஞ்ச நாள் அப்டியே போய்ட்டு இருந்துச்சு கொஞ்ச நாள் இந்த நியூட்ரி மிக்ஸ் தா வந்து கலந்து கலந்து கொடுத் தோட்ருந்தே ஏன்னா எதாவ்து ஒன்னாவ்து ஹெல்த்தியா போகட்டு அப்டின்ற மாரி சரி இது எல்லாமே சத் சத்து மாவு நட்ஸ் எல்லாம் போட்டதுதானே அப்டின் சொல்லி ட௰இத மட்டோ ஒரு கிளாஸ் குடிச்சுட்டு கூட இப்ப இங்கருந்து அனுப்பு போது அப்டிதா போயிட்டுருக்கா ஆ செரி பரவால்ல இதுயா குடிச்சுட்டு போ ட்டு அப்டின்ற மாரி குடிச்சுட்டு போயிட்டு இருக்கா ஆனா கஷ்டமா இருக்கு ஏன்னா மத்திய சாப்பாடுனது பன்னெண்டு மணி ஆயிடு ஏழ்ர மணிக்கு இங்கிந்து போறா நடுவுல லா ஒரு பெரிய லாங் கேப்ல இருக்கோ அப்றோ ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு போறது கூட சாப்பிட மாட்டேங்கிறா
ஆ இல்ல வேமா எந்திரிக்கிறாங்கல்ல அது ஒண்ணு காரணோ இந்த ரொம்ப நேர வயிறு இந்த சொல்லுவோல இந்த ரொம்ப இப்ப நம்ம மதியானோ காலைல சாப்டாம இருக்கோனுன் வெச்சுகோங்ளே நைட்டு வந்து நம்மளால சரியவே சாப்பிட முடியாது ஏனா ரொம்ப நேரோ நம்ம வயிறு எம் டி யா ந்தா நைட் வந்து நல்லா சாப்ட முடியாது ரொம்ப நேர அந்த வயிறு எம்ட்டியா இருந்தா
அவ என்ன தெரியுமா பண்ணுவா லஞ்சு பாக்ஸ்ஸ வந்து கிட்ட எடுத்துட்டு வந்து நா இவ்ளதா சாப்பாடு வெச்சிருக்கேன்னு காட்டணு என்ன சமச்சிருந்தாலுமே செரி அவுளுக்கு சொல்லிடுவா அன்னைக்கு ஈவினிங்கே வந்து என்ன சொல்லிடுவான்னா எனக்கு இதுதா வேனு நெஸ்ட்டு நெக்ஸ்ட் டே அப்டின்னு சொல்லிடுவா அவளுக்கு வந்து இ ஈஸியா சாப்பறது வந்து பாத்தீங்கன்னா இந்த கேர்ட் ரைஸ்ஸு அப்புற வந்து லெமன் சாதம் அப்புற வெஜிடேபிள் பிரியாணி அதெல்லா அவளுக்கு கொஞ்ச பிடிக்கு சாப்ட்ருவா வேற எதாவ் குடுக்குணு கீர குடு க்குறே அப்டினா வேணானுவா எதனா நல்ல விஷியோல்லா வந்து முன்னாடில்லாம் பாத்தீங்கன்னா இந்த கேரட் சாதோ பீட்ரூட் சாதோ இதெல்லா சாப்ட்டா இப்பதா வந்து எதுவும் சரியா சாப்ட மாட்டேங்கிறாங்க
நா ஒவ்வொரு நாள் கேரட் ரைஸு ஒரு நாள் கேரட்டு கேப்சிக்கம்
ம்
இந்த மாதிரி போடுறது ஒரு நேரோ இந்த வீட்ல பிரைட் ரைஸே தா வேற வேற விதத்துல பண்றது என்ன காரத்துக்கு பெப்பர் மட்டும் போட்டுறது அவ்ளதா
ஆ சாப்ட்டுட்டு வந்துடுவாங்களா டெய்லி
வெய்லி சாப்டுவாங்க அத காய் மட்டு ஒவ்வொரு நாள் மாத்திருவ கண்டிப்பா டெய்லி அதுல எக் இருக்கு ஒரு நாள் கேரட் மட்டு போடுவே ஒரு நாள் கேப்சிகம் இருக்கு ஒரு நாள் கேரட் கேப்சிக்கம் ரெண்டு சேத்து ஒரு எக் இருக்கு கேரட்னாலு கண்டிப்பா எக் இருக்கு கேப்சிக்கம்னாலு எக் இருக்கு அதோட கேரட்டு் கேப்சிக்கம் கேபேஜ் மூனுமே சேத்து போட்டாலு அதுல கண்டிப்பா எக் இரு
அப்பிடியே அதுல ரைஸ போட்டு மிக்ஸ் பண்ணி லைட்டா பெப்பர போட்டு குடுத்துருவீங்க அவ்ளோதா ஆ
கார்லிக் நறையா சேப்பே அதுல கடேசி பெப்பர் ம க்கு இடுச்சு போடுவே அரச்சு போடாம இடுச்சு போடணு இந்த மாரி மூனு விதமா காய மூனு விதமா இதுலயே ரைஸ் பண்ணீர்லா இது போக ஒரு சில நாள் சப்பாத்தி வெச்சுட்டு பன்னீர் இரு க்குல பன்னீர் மட்டு தவா ல போடுவோல உப்பு மொளகாத்தூள் மட்டு போட்டு தவா ல போட்டு அத வெச்சு தந்துடுவே சப்பாத்தி பன்னீரு நா இந்த நேத்து தா ஒரு நாள் தா ட்ரை பண்ணே ஸ்பினாஸ் வாங்கி அத வேக வெச்சு அரக்கிறாங்கல்ல தண்ணீல வேக வெச்சு சீரகொ பச்ச மொளகா போட்டு அத அரச்சிட்டு அத அப்டியே கோதும மாவுல போட்டு பெசஞ்சு ஆளுக்கு ரெண்டு ரெண்டு சப்பாத்தி ஒரு பாக்கெட் பன்னீர் வாங்னனா அது அப்டேயு கொஞ்சோ கொஞ்சோ வெ வெச்சு உட்ரற்றது ரெண்டு பேருக்கு பன்னீர்
ம் பரவால நீங்க நறையா பாத்து செய்வீங்களோ யூடியூப் பாத்து
இல்ல இல்ல அதெலா இது யூடியூப் லா பாக்கல இது நானா பண்ணது நா ஃப்ரைட் ரைஸ் வீட்ல பண்ணுவே அதைய வெச்சு கொஞ்சொ மூனு விதமா பிரிச்சாசு கேரட்ட மட்டு போட்டு அது வந்து கொஞ்சொ குட்டி பையனா இருக்கப்போ சா ப்பறதுக்கா பழக்குனதுக்கு நா பாத்தது